ம் சொ குட் ஆஃப்டநூன் சார் சொல்லுங்க
மேடம் இந்த பிரிண்டர் ஷாப்புங்க்ளா அது
ஆமா சார் பிரெண்ட்ர் ஷாப் தான் சொல்லுங்க
பிரிண்டர் ஷாப் தானுங்ளா அதா அந்த வேகன்சி நா அந்த ஜாப்பு ஆப்ஸ் மூலிய பாத்துட்ருந்தே அந்த ஜாப் வேகன்ட் இருக்குங்ளா எது
ஆ கொஞ்சோ டவர் கெடைக்கலானுங்க கொஞ்ச நாள் பேசுவே வாய்ஸ் கொஞ்சோ ப்ரேக் ஆகுது
இப்ப கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேட்குது சார்
அ ஜாப் வேகண்ட் இருக்கா மேடம் அந்த ஷாப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்ல
அது வேக்கண்ட் இருக்குன்னா ஆ
ஹலோ
ம் சொல்லுங்க சார் சொல்லுங்க
கேட்கதுங்ளா மேடம்
ம் கேக்குது சார் சொல்லுங்க
அதாதா வேக்கண்ட் இருக்கா மேடம் இப்போ உங்குளுக்கு
ஆமா சார் வேகண்ட் இருக்கு ஒரு ரெண்டு ஸ்டாஃப் தேவப்படுறாங்க ஷாப்புக்கு ஆ ஆமா சார்
ஆ ஓகே மேடம் அ அதா உங்குளுக்கு டீட்டெய்ல கேட்கலா உங்கள்ட்ட இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்லா கேட்கலாங்காகதா ஃபோன் த்த
ஆ அதா சார் நீங்க என்ன முடிச் ச்சிருக்கீங்க சார் நாங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கவங்கள எதிர்பார்க்கறோ தமிழ் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்குணு ஏன இங் டைப்பிங் ஒர்க்கு ஜாஸ் த்தி வருது சோ அத்னால ப்ராஜெக்ட் ஒர்க்ல்லா இருக்கு இங்க
ஓ அப்டிங்ளா செரிங் மேடம்
உம் நீங்க என்ன சார் படிச்சிருக்கிங்க என்ன முடிச்
நா வந் ந்து பி எஸ் சி முடிச்சே மேடம் பி எஸ் சி முடிச்சுட்டு அதுலயே கம்ப்யூட்டரு வந்துரு உண்டு கம்ப்யூட்டர் ஒரு கோர்ஸ் ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் வரு எங்களுக்கு அது இல்லாம டைப்பிங் நான் போயிருக்கே மேடம் சைட்ல வந்து முடிச்சுட்டு ஈவினங் டைம்ல டைப்பிங் தமிழ் அன் இங்கிலீஷ் ரெண்டையு முடிச்சிருக்கே
ரெண்டுமே முடிச்சிருக்கீங்களா சார் பரவாயில்ல சார் ஓகே குட் குவாலிபிகேஷன் தா
டைப் பண்ணுவே பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆ ரெண்டையும் பாஸ் பண்ணிருக்கே மேடம்
ஆ ஓகே சார் இப்ப ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி இ டச்சு விட்டு போயிடுச்சா உங்களுக்கு
இல்ல மேடம் பிராக்டிஸ் பண்ணு மேடம்
பிராக்டிஸ்ல தா இருக்கீங்களா
இல்ல மேடம் பிராக்டிஸ் மட்டு இல்ல இப்ப நான் வேற ஜாப் போகல இப்போதா கம்ப்ளீட் பண்ணே கோர்ஸு அதா ஜாப்ஸ் சர்ச் பண்ணிட்டுருந்தே உங்களுக்கு உங்க இது காட்டினது சேரி அதா நா ட்ரை பண்ணுவோம்ன்னு ஃபோன் பண்ணே
ஆ இல்ல சார் இங்க வேக்கண்ட் இருக்கு பரவாயில்ல உங்களுக்கு டச்சு இல்லனாலு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் வீக் ட்ரைனிங் மாதிரி குடுப்பாங்க ஒன்னு ப்ராப்ளம் இல்ல இந்த ஒர்க் எப்டின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஆன்லைன் ஒர்க்ஸ் தா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே டிஜிட்டலா மாத்திட்டாங்க இல்லையா சோ ஆதார் கார்ட அப்ளை பண்றது பேன் கார்டு அப்ளை பண்றது ம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்லா ஒர்க் இருக்கு உங்களுக்கு அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறது உங்களுக்கு நாங்க சொல்லி் குடுத்துருவோ அந்த அந்த டாக்குமெண்டஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வர கஸ்டமருக்கு உக்கார வச்ச நீங்க அவுங்க ப்ளே பண்ணி குடுக்கணு அது மாரி தா ஒருக்க இருக்கு இப்ப எக்ஸாம்ஸ் வருது இல்லங்க ஆர் ஆர் பி டி என் பி எஸ் சி அப்றோ இன்னு கொஞ்சோ நெறைய எக்ஸாம்சுக்கு எல்லாருக்கு எஸ் எஸ் சி எக்ஸாம் அது மாரி எக்ஸாம்லா நீங்க தா அப்ளே பண்ணி குடுக்குற மாரி இருக்கு உங்களுக்கு இத பத்தினா எதா ஐடியாஸ் நாலேஜ் எதாச்சு இருக்கா
ம் இல்ல‌ ப்ரோ நா இதுவரைக்கு அப்ளை பண்ணதில்லா நானா கேள்விபட்டிருக்கே எக்ஸாம் நடக்குனு கேள்விப்பட்டிருக்கே
அப்ளை பண்ணி எழுதியிருக்கீங்களா
இல்லை மேடம் நான் த்ரீ இயர்ஸ் ஒன்லி ஒன்லி ஃபோக்கஸ்டு ஸ்டடீஸ் மட்டுந்தா வேற எது போக்கஸ் பண்ணது இல்ல இதுவரைக்கு நான்னு இப்ப நீங்க சொல்லிதா எங்களுக்கு ஓ இதுமாரி அப்பளை பண்லா இதுமாரி இருக்கு போலனு ஓகே மேடம்
நீங்க வந்து இது வந்து ஜாப் வந்து ஃபுல் டைமாவு இருக்கு பார்ட் டைமாவு இருக்கு நீங்க ஒரு வேளை வேறதாவது கிளாசஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பார்ட் தைமா கூட வந்துக்கலா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல நீங்க அவைலபிள்னா வந்து கேளுங்க இந்த ஒர்க் எப்படிப்பட்டதுனா இன்னு கொஞ்ச நான் பிரண்டர்ங்கிறதுனால கொஞ்ச இன்விடேஷன் மத்த மத்த காட்ஸ்ல்லா நறைய அடிப்போ எப்படி சொல்றது ஆ பில் பில் புக்கு அப்புற வந்து வவுச்சர்ஸு அது மாரி நறைய இருக்கு அந்த ஓர்க்குஸும் பா இன்விடேஷன் வந்து பத்திரிக்கை ரெடி பண்ணி கொடுப்போ இன்விடேசன் மேக் பண்ணி குடுக்குறது நாங்ளே பண்ணி குடுத்துருவோ விஸ்ட்டிங் காட்ஸ்ஸு அது மாரி ஒர்க்ஸ் நறைய இருக்கு இந்த எதுல உங்ளுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த எத காத் கேத்தமாரி நீங்க அந்த ஒர்கஸ் மட்டு பாத்துக்கலா அந்த ஒர்க்க பாக்றது பாக்கலா எல்லாத்தயு கத்துக்கிட்டு எல்லாத்தையு பாக்குறனாலு நீங்க பாக்கலா அது உங்களோட விருப்பந்தா இல்ல ஒரு ரெண்டு மூணு வேட்ஸ் மட்டு கத்துக்கிட்டு அதை மட்டு நீங்க பெசிஃபிக்கா பண்ணாலு நீங்க பண்ணிக்கலா
ஓகே ஓகே மேடம் இது எவ்வளோ மேம் சாலரி எக்ஸ்பசிவ் ஃபுல் டைம் அன் பார்ட் டைம்
ஆ இல்ல சார் சேலரி எல்லா பாத்தீங்கன்னா டிட்டியெல்ஸ் மட்டு தா சொல்ல சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க சோ நீங்க ஃபுல் ஒர்க் வந்து பண்ணா டென் ஹவர்ஸ் வரு நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்க அப்டினா ஃபை ஹர்ஸ் ஒர்க் பண்ணா போது இல்ல அது க்கு கம்மியா ஒர்க் பண்ணீங்னாலு அவுங்க சேல்ரி குடுத்துருவாங்க நீங்க ஒர்க் பண்றத வெச்சிதா ஒரு மண்நேரத்துக்கு எவ்ளோ ஒர்க் பண்றிங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு சேல்ரி குடுத்துருவாங்க எதாவது காலேஜ்ல உள்ள ப்ராஃஜெக்ட்ஸ்லா நறைய வரு சார் இங்கிலீஷ் அன்ட் மாஸ்டர் ப்ராஜக்ட் அந்த வரு நீங்க இல்ல ஒரு ஃப்ராஜெக்ட் எடுத்து மிஸ் நீங்க தா அந்த ஒர்க் பண்ணி குடுக்கனு நீங்க எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க ம் டைம் எத்தன நாளைக்குள்ள முடிச்சிறுவிங்க சட்டுனு சிறு உங்களுக்கு சால்
ஓகே ஓகே மேடம் கேக்குதுங்களா மேடம்
ம் கேக்குதுடா
ஆகக் இப்ப வந்து சேல்ரி மட்டு நேர்ல வந்தா பாக்குரமாரி இருக்கு மேடம் ஒர்க்க பொருத்தா எப்டி ஒர்க்
உங்களுக்கு நீங்க என்ன ஒர்க் பாக்க நாங்களு ஒர்க் தா பாத்துட்டு இருக்கோ
ஓ அப்டிங்களா அப்போ நீங்க வந்து ஸ்டாஃப் தா ஒர்க் பண்ல
போட்டாங்க சோ நேர்லதா நீங்க பேசணு
ஓ ஓகே ஓகே மேடம்
ம் ஏனா சில பேருக்கு வந்து எல்லா வர்க்குமே தெரியு சோ வந்தோனே அவுங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒர்க் பாக்க ஆரம்பிச்சிருவாங்கோ சோ அவுங்க சேல்ரி வந்து நமக்கு சில பேருக்கு இப்ப நீங்க முடிச்சிட்டு நீங்க டைப்ரெட்டிங் போலனா ஒன் வீக் மாரி உங்களுக் ட்ரைனிங் அவுங்க நறைய சொல்லி குடுப்பாங்க சோ அதனால சேல்ரி மட்டு அவுங்கங்க எக்ஸ்பீ ன்ஸ் அண்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாரி தா சார் சேல்ரி ப்ரொவைட் பண்ணுவாங்க
ஓகே ஓகே புரியுது புரியுது மேடம்
நாங்க வந்து இப்ப செல ஸ்டூடெண்ட்ஸ்ங்க வந்து கேட்டாங்க பார்ட்டைம்க்கு அவங்களுக்குலா ஒன்னுமே தெரியல ஸோ நாங்க பேசிக்ஸ்லருந்தே அவுங்களுக் கத்துக் குடுத்துட்டு இருக்கோ
ஓ அப்டிங்களா எங்கள மாரி நாங்க வந்து பேசிக்கலி
பேசிக் அவங்கல்லா வேல செஞ்சிட் இருக்காங்க சோ அத மாரி இருந்தாங்கனா அவங்க கொஞ்சோ சேல்ரி வந்து கம்மியா சார் பிரவேட் பண்ணுவாங்க ஏனா கத்து குடுக்குறோ இல்லையா கத்து குடுத்துட்டு அதுக்கப்புறோதா ஒர்க் பாக்க சொல்றோ அதனால கத்து குடுக்கறதுக்கு இது பண்ணிப்பாங் அதனாலதா சொல்றே இப்ப நானா ஒர் கடைக்கு வேலைக்கு போனா எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியு நானு அதே சால்ரிய வாங்க முடியாது இல்லையா
ஆமா
ம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவுங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்சுமே கடையாது சோ அதே மாரிதா உங்களுக்கு இப்ப எந்த எகஸ் பிரியன்ஸ் இல்லனா ஒன் வீக் இல்ல ஒன் மந்த் வரைக்கு உங்கள கத்துக்குற வரைக்கு உங்களுக்கு ட்ரெயினிங் குடுப்பங்க நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறோ தா உங்களுக்கு
ஓகே ஓகே மேடம்
ம்
இப்ப வந்து இந்த ஆன்லைன் அஃப்ளிகேஷன்ங்கிறது நம்ம டாக்குமெண்டேஷன் அதாவது கஸ்டமர் வரும்போது நம்ம கஸ்டமர்ட என்ன வேணுங்குறத பேசி நம்ம அவுங்க வந்து முடிச்சி குடுக்கு பேஷ்பேக் குடுக்கனு அவுங்களுக்கு
ஓக்ஸ் இருக்கு சார் பாப்பாக்கு வந்து அட்ரஸ் சேன்ஞ் பண்ண வருவாங்க இல்ல எப்படி சொல்றது அந்த ரேஷன் கார்டுல அட்ரஸ் மாத்த வருவாங்க ரேஷன் கார்ட்ல பேர் சேக்கறதுக்கு வருவாங்க நீக்கறத்துக்கு வருாங்க அது மாரி நறைய ப்ரோசிஜர் இருக்கு அதுமாரி ஒரு ஒண்ணுத்துக்கு இந்த மாரி நேரா டாக்குமண்ட் வைக்கணு இப்ப பேன் காட்ல எதாச்சு சேஞ்சஸ்ன்னு வருவாங்க இல்ல பேன் கார்ட்ஸ் வந்து காணா போயிட்டுன்ட்டு வருவாங்க அந்த நம்பர கண்டுபுடிச்சி எங்க சேர்ச் பண்ணி எப்புடிக்கா அவுங்க நம்பர எடுத்து குடுக்கணு அது மார்லா இல்லாம்ம ஒரு சில ட்ரவிங் லைசன்ஸ்ஸ சொல்லுவாங்க எல் எல் ஆர் போட சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் கட்ட சொ சொல்லுவாங்க இ எம் ஐ அவுங்க பே பண்ற இ எம் ஐ வெப்சைட்ல பொயிட்டு நம்மள கட்ட சொல்லுவாங்க எல் ஐ சி கட்டுவோ அது மாரி நெறையா இ பில் பே பண்றது வாட்ரு பில் பே பண்றது இருக்கு அதையு கூட நா செஞ்சு குடுத் மாரிதா
அப்போ நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஒர்க் கூட நம்ம ஒரெட்டு பா நம்ளே பாத்துக்கலா
ஆ பாத்துக்கலா இப்ப உங்களுக்கு எதாவது வ வீட்ல எதாவது பில்லு பே பண்ணனு அப்டின்னா நீங்களே பே பண்ணிக்லா அ அப்றோ நீங்க எதாவது எக்ஸாம்கு அப்ளை பண்ணுங்விங்கனாலு அதுல அப்ளை பண்ணிக்லா
நீங்க ட்ரெனிங் மாரி குடுத்துருவீங்கல்ல
ஒர்க் பாக்குறது உங்களுக்கு விருப்போ அப்டின்னா நாங்க எல்லாமே கத்துக் குடுத்துருவோ ஒரு ரெண்டு மூணு ஒர்க்ஸ் மட்டு போ நா இதோடையே இது பண்ணிக்கிறே அப்டி ஒரு ஆதார் கார்டு போட்றது இல்ல ரேஷன் கார்டு போட்றது மட்டு எனக்கு போதுன்னா அந்த ஒர்க்ஸ மட்டு உங்களுக்காக அத எடுத்து வச்சுருவோ எந்த எவ்ளோ எத்தன ரேஷ் ஷன் கார்டு வந்தாலு நீங்க மட்டுந்தா போட்ற மாரி இருக்கு எத்தன ஆதார் கார்டு கரெக்ஷன் வந்தாலு நீங்க மட்டுந்தா பண்ணனு பேன் கரெக்ஷனு நீங்க மட்டுந்தா பண்ணனு அப்டின்ற மாரி குடுத்துருவோ மத்த ஒர்க்ஸ்லா நாங்க பாத்துப்போ அது மாரி ம் ஏன்னா உங்களுக்கு தெருஞ்சுதா நீங்க ப சாலிடா பண்ணிட்ருக் க்லா தெரியாதத நீங்க கத்துக்க விருப்போ இல்லனா நீங்க கத்துக்க வேண்டால்ல
ஓ புரிது புரிது புரியுது மேம் அந்த எது தெரியுதோ தெரிஞ்ச ஒர்க்கு நீங்க எங்களுக்கு ஒதிக்கிருவீங்க இந்த வொர்க்க நீங்க பாத்தா போதுன்னு
வாங்கிட்டு போய்ருவே
மாரி இருக்கு அதுக்கு இன்னு நாலு பாத்துட்டு போய்ட்லா
ஓகே ஓகே மேடம் இப்ப புரியுது புரியுது வேற இது மாரி இப்ப கார்ட்ஸ்லா இன்வுடேஷன்லா போட்றீங்க இன்வுட்டேஷன்லா ஃபுல்லா நீங்க எடுப்பீங்க ஆட்ரு போய் இட்டே அதுக்கு டைப்பிங் ஒர்க்கு வருவாங்க மேடம்
தந்துருவோம் கார்ட்ஸ் நாங்க சேல் பண்றது இல்ல வெளில வாங்கிட்டு வந்துரு வாங்க சோ அதுக்கேத்த அதாது து விஷ்யம் மட்டும் ரெடி பண்ணி கார்ட் ப்ரிண்ட் பண்ணி பேக் பண்ணி குடுத்துருவோ கார்ட் அது பிரிண்டிங் மட்டுந்தா நம்ம கார்ட
பிரிண்டிங் உங்க கிட்ட கெடையாது அது மீன்ஸ்சு இப்ப கார்டு பிரிண்ட் பண்றது
மேரேஜுக்கு பேனர்ஸ்லா ரெடி பண்ணுவோ வாழ்த்து மெடல்லா அடிச்சு குடுக்குறாங்கள கிப்ட் குடுப்பாங்
ஆமா மேடம் ஆ ஆமா நாங்களாவே குடுத்துருக்கோ வாங்கி ஆனா தெரியாது எங்களுக்குனா சர்வீஸ் மாரிதா
ஆ ஆமா சேல்ஸ்னுதா எதுவு ப்ராடக்ட்லா எதுவு விக்கல கடையில
ஒன்லி ஹெல்ப் மாரி எல்லாருக்கு இது பண்ற மாரி ஆ ஓகே ஓகே
ம்
அந்த எப்டி மேடம் அது இப்ப வந்து எனக்கு நா இது வரைக்கு பிரிண்ட் ஷாப் போனதுல்ல செரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்குறே இப்போ ஒரு ஆதார் கார்டு எதோ ஒரு வராங்க அது வந்து கம்ப்யூட்டரில அப்லோட் பண்ணா எப்டி பண்ணுவீங்க அது இல்ல எப்டி கம்யூட்டில்டி ஏத்துவீங்க ஃபோன்ல போட்ட எடுப்பீங்களா
டாக்குமெண்ட வந்து ஸ்கேன் பண்ணிடுவோ ஸ்கேன் பண்ணி அவங்க ஃபோல்டர் போட்டுக்குவாங்க இன்னிக்கு டேட்ல யார் யார் வராங்க அப்டின்றத நேம் வைஸ் சேவ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர்லருந்து நாங்க அப்லோட் பண்ணிக்குவோ
ஓ நீங்க வந்து கம்பு போட்டோ எடுக்க மாட்டீங்க போட்டோ எடுக்காம ஸ்கேன் பண்ணிப்பீங்க அதாவது
அது மிஷின் இருக்கு ஸ்கேனிங்கு தனியா மிஷின்ஸ்ல்லா இருக் கு அதுலதா ஸ்கேனிங் பண்ணிப்போ ம் போட்டோஸ்ல்லா எடுத்து இது பண்ண முடியாதுல்ல சார்
ஆ ஃபோட்டோ எடுத்துட்டா அது அது அப்ட் பண்ண முடியாதா மேடம்
ஆ இல்ல போ போட்டோ எடுத்தா நல்லாருக்காது சில இது வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கு சில அதுல டாக்குமெண்ட் வெச்சு கூட நிற இது பண்ணிடுவாங்க அப்ளிகே ஷன் வந்து ரிஜக் பண்ணிடுவாங்க அதுக்குதா ஸ்கேனிங் மிஷின் வெச்சிருக்கோ
ஸ்கேனிங் மிஷின் கார்ட்லா உண்டா மேடம் கார்ட்லா போடுவீங்களா மேடம் அங்க
என்ன காடு சார்
ஆதார் கார்டுலா இப்ப கார்டு மாரி வேணு எனக்கு செல்லுல இருக் வந்து கஷ்டமர் கேட்டாங்கன்னா அம் நம்ம போட்டு தரணு அதையு
இல்லாம ரெடி பண்ணி தருவாங்க சார் நீங்க வீட்ல ஒரிஜினல் எல்லாத்துயு வீட்ல வெச்சு லா அந்த கார்ட்ஸ் வந்து நீங்க வெளில யூஸ் பண்ணிகலா அந்த மாரி போட்டு தருவாங்க
அந்த மாதி வந்தா அது மாரி வருவங்க கஷ்டமர் வருவாங்க நம்மளுக்கு
ஆ வருவாங்க சார் அப்டியே அந்த கார்ட ஸ்கேன் பண்ணி அந்த பிளாஸ்டிக் அதுல வெச்சு பிரண்ட் பண்ணி காட வந்து லேமினேஷன் பண்ணிட்டு
ஓ லேமினேஷனு உண்ட நம்ம கடைல
என்ன சார்
ஹலோ லேமினேஷன் உண்டாப்பா லேமினேஷன் உண்டா மேடம் அப்ப
எல்லா ஒர்க்குமே பாப்போ சார் அங்க நீங்க ஆ நீங்க வந்தீங்ன்னா தா உங்களுக்கு புரியு எல்லா ஒர்க்ஸ் நா வந்து எல்லா ஒர்க்ஸ்சு பாத்துதா ஆகனு நாங்க பாத்துக்கிறோம்ன்றால எல்லா ஒர்க்ஸ்சு பாப்போ நீ வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சத மட்டு நீங்க செய்ய வேண்டியத இங்க ஜெராக்ஸ்சு எடுப்பாங்க ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லா டைப் பண்ணியு குடுப்போ காலேஜ் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல்ஸ் கொஸ்டின் பேப்பர் அது மாரி டைப் பண்ணியு குடுப்போ நாங்களே
ஓ அஃபிஷியலா பண்ணுறீங்க அதாவது ஸ்டாஃப்
கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கையோட
ஹலோ மேடம்
சொல்லுங்க சார்
ஹலோ கேக்குதுங்களா பண்லா அதாவது நீங்க ஸ்கூல் வாங்கி டைப் பண்ணி நீங்க
நீங்க டைப் பண்ண விடுவீங்க